ஹலோ அ சொல்லுங்க சிஸ்டர் எப்டி இ க்கீங்க நல்லாருக்கீங்களா
அ நல்லாருக்கங்க நீங்க நல்லாருக்கீங்களா
ஆ நா நல்லா இருக்கே அப்றோ என்ன பண்றீங்க டீ ல்லா சாப்டாச்சா சாய்ந்தரோ ஆய்ருச்சு
உங்க வய்சு எனக்கு ரொம்ப ஸ்லோவா கேக்குதுங்க ஒங்களுக்கு நல்லா கேக்குதா
ஆ நீங்க பேசுறது எனக்கு நல்லா கிளியரா கேக்குது அ ம்
ஒகே ஒகே இப்ப கேக்குது சொல்லுங்க
ஆ சாய்ந்தரோ ஆயிச்சு சாப்படாச்சு சாய்ந்தரோ ஆயிச்சு டீலா சாப்டாச்சா நீங்க
ம் டீ போட்டு குடிச்சுட்டுதா நாங்க இங்க வேலைக்கே வந்து ஜாயின் பண்ணுனோ அதெல்லா குடிச்சுட்டு பசங்கள டியூஷன் அனுப்பி உட்டுட்டு ஒரு ஒன் ஹவர் தா இருக்கே அதக்காட்டி பேசிட்டு போகலான் சொல்லிட்டு வந்தோ அப்பிடியே அ அப்பதா வரும்போ தா நியூஸ்ல பாத்தே இப்போ நகவெல கொறஞ்சிருக்கு ஏறிருக்குன்னு சொல்லி சொல்லி பேசிட்டுருந்தாங்க நம்ம அத பத்தி பேஸ்லாமா
ஆ கண்டிப்பா பேசலா சிஸ்டர் இப்போ எல்லாருமே வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுனாலே வந்து அதிகமா தங்கத்துலதா இன்வெஸ்ட் பண்றாங்க ஆ அது வந்து அதாது முன்னாடில்லா வந்து நம்ம கொஞ்சோ ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடிலா பாத்தீங்ன்னா நா நகவெல வந்து ஒரு இருபதாயிரோ இருபத்தஞ்சாயிரந்தா இருந்துச்சு இப்ப பாத்தீங்னா அ ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரோ அந்த மாதிரி போகுறதுனால எல்லாரு வந்து இப்ப இத சேத்து எ எடுத்து வெச்சோ அப்டின்னா பின்னாடி பெண் கொழந்தைங்ளுகெல்லா கல்யாணோ வெக்கையில அ யூஸாகு அப்டின் சொல்லிட்டு இப்போ எவ்ளோ வெலையா இருந்தாலு வந்து மக்கள் வந்து நகையதா எடுக்க ஆரம்பிக்கிறாங்க இத பத்தி நீங்க என்ன நெனைக்குறிங்க
கண்டிப்பா கண்டிப்பா நீங்க சொல்றது உண்மதான் இப்ப என்னதா நீங்க நகை எடுக்க வேணா எடுத்தாதா அதிகமாகு கொஞ்ச நாளைக்கு எடுக்கறத ஸ்டாப் பண்ணுங்க அப்டின் நெறைய பேர் சொல்றதா இருந்தாலு செரி கவுர்மெண்ட் அலௌன்ஸ்மெண்ட்டா இருந்தாலு செரி எதுவா இருந்தாலு வந்தாலும் இப்ப தி டிர்னு மேரேஜ் வெச்சவங்களா என்ன பண்ணுவாங்க ஏதோ ஒரு பங்க்ஷன் வெச்சவங்களா என்ன பண்ணுவாங்க கண்டிப்பா எடுத்து தான ஆகணுன்ற சுச்சிவேஷன்ல இருக்கறதுனால எப்பவு ஒரு ஒரு பொருளுக்கு டிமாண்ட் இருந்துகிட்டே இருக்குன்னா அது இப்ப வர்ற கால கட்டத்துங்களெ ஒரு பத்து வர்ஷமா பாத்திங்கனா தங்கத்த தா சொல்லலாம் எல்லாரோட இன்வெஸ்மெண்ட்டும் போய்ட்டு தங்கத்துலதா இருக்கு நெறைய பேர் என்னனா காயினா வாங்கறங்க பா அ பிஸ்கெட்டா வாங்குறாங்க நெறைய பேரு என்னெனா இப்போ கோல்டு பேப்பர் அப்டின் சொல்ட்டு அ டிஜிடெல்ல வாங்கறாங்க டிஜி கோல்டு பண்றாங்க எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டும் கோல்டு பக்கந்தா போய்ட்டே இருக்கு ஆக்சுலா இப்ப இருக்கறத வுட இன்னு ஒரு டென் டேஸ் ஆச்சினா இன்னு கெ வெல அதிகமாதா ஆகு அப்டின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க நியூஸ்லெல்லா அதுதா போட்டுட்டு இருந்தாங்க இப்பதா பாத்துட்டு வந்தே அதுதா ம நானு பேசனுன் நெனச்ச என்னதா நீங்க எவ்ளோதா நீங்க பாத்து பாத்து பாத்து பாத்து நம்ப செஞ்சாலுமே இந்த தங்கத்தோட வெ தங்கோம் தேவைக்கு ஏத்தது அப்டின்னும் போது வாங்கிதான் ஆக வேண்டியதா இருக்கு இப்போ ஒரு கல்யாணம் ரீசென்டா நடந்தது என்னோட அம்மாவோட கல்யாணத்துக்கு அவுங்க வந்து காஸ் கட்னாங்களா ஒரு கிராம் காயின் வச்சிருக்காங்க இன்னிய ரேட்டுக்கு அந்த காச கொண்டு வந்து கட்டுங்கன்னு சொல்றாங்க எங்க அம்மா கல்யாணம் நடந்தப்போ ஒரு கிராம் நூத்தம்பது ரூபா தானா இன்னிக்கி ஒரு கிராம் பதினஞ்சாயிரம் இந்த மாதிரியெல்லா நெறைய நடக்குது இத கட்டிதான் ஆகணுன் சொல்லிட்டாங்க பதினஞ்சாயிரம் போட்டு செய்யறத செஞ்சாங்க இந்த மாதிரிதான் இப்ப நெறைய போய்கிட்டு இருக்கு
ஆம்மா கண்டிப்பா அதனாலயே பாத்தீங்ன்னா யாருமே வந்து இப்போ வந்து ஆ ஒரு விசேஷம் வெக்கிறாங்க அப்டின்னா அ நக போட வேணாம் நீங்க காசாவே செஞ்சிருங்க அப்டின்னு தான் சொல்றாங்க இப்போ எங்க வீட்டு சைடெல்லாம் பாத்தீங்கன்னா ரிலேட்டிவ்ஸெல்லா இருக்குறாங்க அவ்ங் இப்பெல்லா வந்து ஆ இல்ல நக வெல அதிகமாகுது அதனால நீங்க நக போட வேணா நீங்க காசு இப்ப காசு செஞ்சா கூட ஆ இப்ப அவ்ங்க ஃப்யூச்சர்ல எதோ ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க அப்டின்னா இப்போ ஒரு ஐயாயிரரூவா செஞ்சாங்கன்னா நம்ம ஒரு கூட ஒரு ஐயாயிரோம் ரூபா போட்டு கூட செஞ்சிர்லா ஆனா நகவெல அப்டி இல்ல இப்போ ஒரு லெச்சத்துக்கு அவ்ங்க எடுத்துட்டு ஒரு பவுனிப்போ ஒரு லெச்சம் அப்டின்னு எடுத்துட்டு வந்து நம்புளுக்கு போடுறாங்ன்னா திரும்ப ஒரு ரெண்டு வர்ஷம் கழிச்சி அவுங்க விசேஷம் வெக்கும் போது பாத்தீங்கன்னா அது ரெண்டு லெச்சோ இருக்கும் இதுனால நமக்கும்ந்தான் லாஸ் ஆகுற மாதிரி இருக் கு அதனால மேக்சிமம் வந்து ஆ அப்படிதான் வந்து சொல்றாங்க இல்ல சொல்லிர்றாங்க நேரடியாவே நக வந்து போடுவா அப்டின் கேட்டாலுமே இல்ல வேணா நீங்க காசாவே செஞ்சிருங்க அப்டின்ற மாதிரியே நேரடியா சொல்லிர்றாங்க ஆ என்னதான் ஆனாலு ஆனா பெண் கொழந்தைங்கெல்லா வைக்கிம்போது வந்து இருக்கும் போது அவுங்களுக்கெல்லா நக போடாம கல்யாணம் பண்ணிக் குடுக்க முடியாதுல்ல ஆ அதாவது எப்டி சொல்றது ஒரு சிலர் வந்து நக போட வேணா அப்டின்னு ஏத்துக்கிட்டாலுமே ஒரு சில குடும்பங்கள்ல வந்து வந்து எவ்ளோ பொண்ணுக்கு போட்றீங்க அப்டின்ற மாரிதான் ஃபஸ்டே கேக்கறாங்க அதுனாலையும் வந்து பெற்றோர்கள் வந்து அந்த நகை வாங்கி வெக்கணும் அப்டிங்கிறதுக்காக தான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒழைக்கிறாங்க
கண்டிப்பா சொல்றது உண்ம தான் ஏ நானும் ஒரு பொண்ணு வச்சிர்க்கேன் குட்டி பொண்ணு தான் இப்பதான் தேர்ட் ஸ்டாண்டெர்ட் படிக்கிறா பட் என்னோட தாட்டெல்லாம் என்ன தெரியுமா இருக்கு இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கும் தங்கத்தோட வெல ஏறத பத்தி இருக்கும் போது என்னோட தாட்டெலாம் என்ன இருக்குன்னா என் பொண்ணு நல்லா படிக்க வெக்குணும் நல்லா ஜாபுக்கு போகும் என் பொண்ணு படிக்கிறா வேலக்கி போவா வேலக்கி போயி மாச மாசம் உங்களுக்கு சம்பாரிச்சி குடுப்பா உங்களுக்கு ஓகேனா கல்யாணம் பண்ணிக்கீங்க அத தவிர மேலப் பவுனு போடுங்க ஐம்பது போடு நூர போடு அந்த மாதிரி கேக்குறவங்கள வேணா அப்டின்ற மைண்ட் செட் ல நானெலா இருக்கேன் தெளிவா நா ஆல்ரெடி நா படிக்க வெக்கிறதுக்கே எவ்ளோ கட வாங்கி நா படிக்க வெக்கிணும் எவ்வளோ கட வாங்கி நா செய்யிணும் அத இல்லாம நா மேரேஜ் ஒன்னு பண்ணணும் அது இல்லாம உங்களுக்கு இவ்ளோ நக போடணும் அவ்ளோ நக போடணுன்னா கண்டிப்பா முடியாது அந்த காலத்துல யாராவது படிக்க வெக் படிக்கும் போது இவ்ளோ செலவு பண்ணாங்களானு கேட்டிங்கனா கண்டிப்பா இல்ல அந்த காலத்லெ ஃபுல்லா படிச்சிட்டு வர்றதுக்கு என் ஹஸ்பெண்ட்லா சொல்லுவாங்க நா படிச்சிட்டு வர்ரதுகே ஒரு அவங்களோட கணக்கெல்லா பாத்தீங்கன்னா ஒரு இட்டே சிக்ஸ்டீன் தான் ஆச்சி அப்டின்வாங்க அறுவதாயிரத்துல மட்டுமே நா படிச்சி முடிச்சிட்டு வந்துட்டேன் மாஸ்டர் டிகிரி படிச் சி முடிச்சிட்டு வர்ற வரைக்கும் அறுவதாயிரந்தான் செலவாச்சின் சொல்வாங்க இன்னிக்கி ஏம் பொண்ணு போய் ஸ்கூல் சேக்கரதுக்கே சேக்கரத்துக்கு அட்மிஷன்கே எனக்கு அவ்ளோ செலவாச்சி புக்கு நோட்டெலானு அதெல்லா அடுத்தது அடுத்தது பாத்துக்கிங்க இதுக்கே இவ்ளோ செலவாகும்போது நா எப்டி இன்னும் நெறையா தங்கெலாம் போட்டு கல்யாணம் பண்ணி தருவானு ஏங் எக்ஸ்பட் பண்ணிட்டு இன்ன இருப்பாங்க அப்டின்ற மாரி இருக்கு எனக்கு ஒரு பையனும் இருக்கான் கண்டிப்பா நாலா இந்த மயிண்ட் செட்லதான் இருக்கேன் யாரும் எதையும் போட்டுட்டு வர தேவை இல்ல நீங்க நல்லா படிச்சிட்டு சம்பாரிச்சி வேல பாத்தீங்கனா ஒங்க ஃபேம்லிய பாத்துக்க போறிங்க அதனால நான் அதெல்லாம் கேக்குனுன்ற ஐடியாவே எனக் கு கெடையாது நீங்க என்ன நெனைக்கிறீங்க
ஆம்மா கண்டிப்பா நீங்க சொல்றது சரிதான் அதது அ இப்போ வந்து அவுங்க நகயப் போட்டு வந்து என்னா பண்ண போறாங்க ஆ நகைய வந்து எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போட்டு போக போறாங்க அது அவ்ளோதான் அதுக்கப்புற அத பீரோல்ல வந்து வக்க போறாங்க அது நக இருக்கறனால அது வந்து நம்மளுக்கு சாப்பாடோ எதுவு போட போறதில்ல ஆ அவுங்க படிச்சி ஒரு நல்ல வேலைல இருந்தாங்கன்னா அதுதான் வந்து அவுங்களுக்கு காலமுள்ள வந்து காலபூராமே வந்து ஒரு ஆஹ் கை கொடுக்கும் ஒரு சம்பள வாங்க வீட்ட குடும்பத்த நடத்த இந்த மாதிரி வந்து அவுங்களோட படிப்பு தான் வந்து அவுங்களுக் கு வந்து கை குடுக்கும் அதனால நகைங்கிறது வந்து முக்கியமில்ல ஆனாலும் இந்த காலத்துல ம் பெற்றோர்கள் என்ன நெனப்பாங்க ஆ நம்ம பொண்ண எப்டி வெறுங்கையா அனுப்றது கல்யாணம் பண்ணி குடுத்த வீட்லெ நாளக்கி நீ என்னா போட்டுட்டு வந்த அப்டின்னு அவுங்க வந்து நம்ம பொண்ண கேட்ருவாங்க அப்டீன் ற மாரிலா ஒரு மைண்ட் செட்ல தான் இருக்றாங்க எங்க வீட்லுமே அப்பிடிதான் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஆ அப்போ எனக்கு கல்யாணம் வெக்கேல ஒரு பவுன் கூட நக இல்ல ஒரே ஒரு கழுத்துல ஒரு செயின் போட்ருந்தேன் அவ்ளோதான் அதுக்கப்புறந்தான் கடன் வாங்கிதான் செஞ்சாங்க ஆ அதெல்லா நெனக்கும் போது ஆனா இப்ப பாத்தீங்ன்னா அதோட மதிப்பெல்லா ரொம்போ கூடியிருச்சி ஆ அப்போவு எடுக்கலென்னா இந்த அளவுக்கு நம்போ எடுத்திருக்க முடியாது இருந்தாலு வந்து பெற்றோர்கள் வந்து அ நம்மளுக்கு செய்யணும் அப்டின் சொல்லி அவுங்க கஷ்டப்படுறத பாக்கும்போது நம்ளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது நமக் க்காக இவ்ளோ கடன் வாங்குறாங்களே
நாங்கலா வந்து எப்டி பண்ணனா எங்ளோட மேரேஜுக்கு நீங்க பண்ணுன மாரி நாங்க திடீர்னு வந்துட்டு மேரேஜ் வெச்சதுக்கு அப்புற போய் ஒரு ஒரு பத்து பவுன் எடுக்கறது எட்டு பவுன் எடுக்கறது அப்டின் நாங்க எடுக்கல எங்க வீட்ல நாங்க மூணு பொண்ணுங்க அதனால சொல்லிட்டு எங்க வீட்ல எப்பவு என்னனா ஒரு பொண்ணு கு கல்யாணம் பண்ண போறோனு ஆ பண்ணணுன்ற அந்த தாட்டு வந்ததுக்கு அப்புறோ என்ன பண்ணுவாங்கனா கொஞ்ச கொஞ்சமா கொஞ்ச கொஞ்சமா எடுத்து வெக்கவே ஆரம்பிச்ட்டாங்க எல்லாத்தியு நாங்க சின்ன சின்ன சின்னதா எடுத்து வெச்சிக்கிட்டே இருந்தோம் கொஞ்ச கொஞ்ச காயினா எடுத்து வெச்சிக்கிட்டு இருந்தோம் இப்ப கம்மல்லா அப்டியே எடுத்துருவோ ஒரு பவுன் செயின்னுனா அப்டடயே எடுத்துருவோ ரிங்குனா அப்டடயே எடுத்துருவோ இந்த பெருசா நாலு பவுன்னு மூணு பவுன்னு அப்டின்னு எடுக்க எடுக்கணுன்ற பெரிய நகையா எடுக்கணுன்னம் போது சின்ன சின்ன காயினா எடுத்து வெச்சிகிட்டே வந்தோ அப்படி எடுத்து வெச்சிட்டு வந்து மேரேஜ்னமோது அந்த காயின எல்லாத்தியு மாத்திட்டு நகையா எடுத்துக்ட்டோ டக்குன்னு போயிட்டு நீங்க சொன்ன மாரி மேரேஜ் டைம்ல போயிட்டுலா டக்குன்னு அவ்ளோ நகைய எடுக்க முடியாதில்லயா பல்க்கா போய் ஒரு நக எடுக்க முடியாது இல்லியா அது ஒரு பெரிய தொகையா ஆயிடுல்ல அத சமாளிக்கிறது வேற ரொம்ப கஷ்டமாச்சே அத சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு இதுவே எங்ளுக்கு என்னன்னா நாங்க நகையெல்லா எடுத்து வெச்சினே மேல கல்யாண செலவு மட்டுமே எங்ளுக்கு ஆகுது அதிகமா இப்ப நகையும் நம்ப எடுக்குணுன்னா அதுல இன்னு அதிக செலவுதா ஆகு
அதாது எப்டின்னா செலர் வந்து ஆ எங்க வீட்லியுமே அப்டுதா கடன் வாங்கிதா பண்ணாங்க இப்பதா ஒரு ஆ இப்போ கல்யாண ஆகி ஒரு டென் இயர்ஸ் இருக்கு எனக்கு இப்போ ஒரு செவன் இயர்ஸ் முன்னாடிதா கடனயே அடைச்சாங்க எனக்கு கல்யாணத்துக்கு வாங்குன அதெல்லா நெனைக்கும் போது இப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கு நமக்காக தானே இவுங்க இல்லன்னா அவுங்க எதோ ஒரு செட்டில் ஆவாங்க இல்ல நமக்காக ஒரு கடன் வாங்கி பல்கா வாங்கி செஞ்சி அத அவுங்க ஏழு வர்ஷோ அந்த கடன அடைச்சி அந்த மாரி ஒரு கடன் இல்ல அப்டி இல்லனா அவுங்க அந்த காச வெச்சி எதோ அவுங்க லைஃப செட்டில் பண்ணுவாங்க அண்ண இருப்பாங்க ஃபேமிலி இருக்கு அவுங்களயு பாக்கணு நமக்கு வாங்குன கடனயே வெச்சி அடச்சிட்டே இருக்கும் போது அது நம்புளுக்கு கொஞ்ச கஷ்டமா இருக்கு
ஆமாம்மா அதுதா அதோட இல்லாம நீங்க என்னனா அந்த கட வாங்கி இவ்ளோ பண்ணியு இப்ப உங்ளுக்கு ஓகே அந்த நகைய நீங்க வெச்சிருக்கிங்க எங்கயாது ஃபங்க்ஷனுக்கு போட்டு போறிங்க வெச்சிருக்கிங்க அப்டின்னா ஓகே ச சம்டைம் இன் கேஸ் நெறைய பேர் என்ன பண்ணுவாங்னா வந்த உடனே எங்க கல்யாணம் பண்ணிட்டு வர்ற வீட்ல கடன் இருக்கு இதெல்லா சரி பண்ணணு அதுக்காகதா அ உங்கள்ட்ட நக கேட்டு வாங்குணோ அதெல்லா சரி பண்ணதா நாங்க நக கேட்டோ அத குடுங்க அத வித்து இத பண்ணிடுவோ உங்ளுக் கல்யாணம் பண்ணி வெச்ச கடனே இவ்ளோ இருக்கு அந்த கடன ஈடு கட்றதுக்கு நீ போட்டுட்டு வந்த நகையெல்லா குடு குடுத்து வாங்கி வெக்கிறோ வெச்சி நா அந்த கல்யாண கடன அடைக்க போறே உங்ளுக்கு கல்யாணம் பண்ணி வெச்ச கட எனக்கெதுக்கு அப்டின் சொல்ற பேரண்ட்ஸ்லா நெறைய பேரு இருக்காங்க என்னோட ஃப்ரெண்டு க்ளோஸ் ஃப்ரெண்டு அவளோட மேரேஜுக்கே இதுதா நடந்திச்சி இப் ப என்னனா இங்க வந்து போ இத்தன பவுன் போடுங்க அத்தன பவுன் போடுங்கன்னு கேட்டு வாங்கிட்டு போயிட்டு போன அண்ண போயிட்டு ஒரு ஒரு ஒரு வாரத்துல என்னனா இல்ல உங்களுக் கல்யாணம் பண்ணி வெச்சது என்ன சும்மாவா பண்ணி வெச்சோ நாங்க எங்க போய் இப்ப கடன் அடைப்போ அந்த கடன்ல்லா அடைக்கிறதுக் குதா நீங்கதா குடுத்தாகணு அந்த நகையை குடு அந்த கடனெல்லா நா அடைக்கணு அப்டின் சொல்லி கேட்டு வாங்கி வெச்சுட்டாங்க அவுளுக் கல்யாண ஆயி இப்போ ஃபிப்டின் இயர்ஸ் ஆகுது இன்ன வரிக்கு கூட அந்த நகைய அவளால திருப்பவே முடில அப்டியே போயிருச்சி வெச்சதெல்லா போயிருச்சி வாங்கி வெ ச்சதெல்லா அப்போ அவ்ளோ கஷ்டப்பட்டு நக சேத்து வாங்கி குடுத்த அந்த பித்தவங்க மனசு எவ்ளொ கஷ்டப்படுன் பாருங்க
கண்டிப்பா அதாது எங் எங்க வீட்லெ வந்து இங்க நக கேக்லெ ஆனா நீங்க சொன்னா மாரியேதா ஒரு என்னோட ஒரு அக்கா வேல பாத்தாங்க அவுங்களு இப்டிதா சொன்னாங்க இந்த மாதிரி கல்யாண பண்ணி ஆ ரெண்டாவது நாளே அவுங்க அத்த வந்து இந்த மாரி கடன்ருக்கு கட்ட முடியாத் து ஒய்ஃப்ட ஒய்ஃப் கிட்ட கேட்டு நகைய வாங்கி அடகு வச்சி எதோ இல்ல அடகு வக்கல சீட்டு போட்டு அத வந்து டபுள் மடங்கா தருவாங்லா சொல்லுவாங்கல அந்த மாரி நறயா ஸ்கம்லா இருக்கு இப்ப நீங்க அஞ்சி ரெண்டு லெச்சம் கட்னீங்னா அது வந்து ஒரு ரெண்டு வருஷ் த்ல ஒங்ளுக் நால்லெச்ச தருவோ இந்த மாரி இருக்குன் சொல்லி அந்த அக்கா நகய அடகு வச்சி அத பாத்தீங்ன்னா அந்த அக்காவால திருப்பவே முடில இப்ப அவங்களுக்கு ரெண்டு பொண்ணு அந்த நக வந்து இப் அப்போ வந்து அதோட ரேட்டு கம்மி ஆனா இப்ப அதோட மதிப்பு அதிகம் தானே இந்த மாரிலா நறைய நடக்
நகையோட வெல நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே தா போக போகுது அதனால நெறைய நெறைய பிரச்சனைகளு வரதா செய்யதா இருக்கு நம்ம நறைய இத பத்தி பேசிட்டோன்னு நெனைக்கிறோ சிஸ்டர் நன்றி நம்ம இன்னொரு தலைப்புல பேசலா
ஓக்கே சிஸ்டர் பாய்
பாய் தேங்க்யூ